ஹலோ ஆ கேக்குது என்ன பண்ணிட்டுருக்க
நானா இப்பதா சமைக்கலான் சொல்லி என்னா இட்லி ஊத்துவோமா தோச ஊத்துவமானு புள்ளைங்கள கேட்டுட்டு உக்காந்துருந்தே
ஆ ஆ என்ன சாப்பாடு
அது கேட்டுட்டுருந்தே ஒன்னு முடிவு சொல்ல மாட்டேங்குது ஒரு பாப்பா தோச வேணுங்குது ஒரு பாப்பா இட் ட்லி வேணுங்குது
அப்புடியா மாவு என்ன அரச்சிருக்கியா
இல்ல இல்ல கடையில வாங்கிதா வச்சிருக்கே மாவரைக்கெல்லா ஒடம்பு சப்போட் பண்ணல
அப்புடியா எனக்கு இட்லி அரிசன்னும் வரல அங்க இங்கு
ம் ம்
நேத்தி அக்கா வீட்டுக்கு போனப்ப அக்கா மாவு குடுத்தது
ம்
நா அரச்சா அந்த மாரி வரவே மாட்டேங்குது நாம் வந்து வெந்தய அதிகமா போட மாட்ற போல இருக்கு
இப்ப எப்டி நல்லா இருக்கா மாவு
அங்கே இருந்து எடுத்துட்டு வந்த மாவு நல்லாருக்கு அது எப்டினா கொஞ்சோ வெந்தய அவுங்க அதிகமா போடுறதுனால அந்த டேஸ்ட் புடிக்குது எனக்கு
இல்ல அப்புடினா என்ன முறைன்னு கேட்டு அதுட்டய் கேட்டுக்கிட்டு அதே மேரி அர
அது நா வச்சிருக்கறது வந்து சின்ன கல் டேபுள் டாப் அ கிரைண்டுரு அவுங்க வச்சுருக்கிறது வெட் கிரைண்டரு நல்லா பெருசா இருக்குல பெரிய கல்லு நார்மலாவே பெரிய கல்லுக் கு வந்து மாவு நல்லா மசிஞ்சு குடுத்து நல்லா அரைக்கு நம்ம கல்லோட கம்பேர் பண்றப்ப அது இன்னு கொஞ்ச நல்லாவே அரைக்குந்தா
ஆ
ஆ அதனால கூட இருக்கலா இன்னொன்னு கைப்பக்குவோன்னு ஒன்னு இருக்கு
அதுவு கரெக்ட்
எனக்கு மாவு ஆ அதா அதா இல்லல்ல மாவு அரச்சா புளிக்க மாட்டது புளிச்சாதான நல்லாருக்கு உனக்கு டேஸ்ட்டே
எனக்கு ஒடனே புளிச்சிரு என்னென்னா இப்ப நா கரைச்சி வச்சோன்னே ஊத்தலா
ஆ
ஆமா ரொம்ப நேரெல்லா வக்கணுன்னு இல்ல நைட்டே ஃபிரிட்ஜ்ல எடுத்து வச்சா காலைல பாத்தா அது புளிச்ச மாவு மாரிதா நல்லா இருக்கு
யய்யோ நா இப்ப காலேல இப்ப நே இன்னைக்கு காலைல பத்து மணிக்கு அரக்கிறன்னா நைட்டுக்கு ஊத்துனாலுமே இது புளிக்காது
ம் ம் ம்
அப்ப நா ஊத்துறப்ப எப்பயுமே அவங்கள்ட அதனாலதா மொத நாள் அரச்சி வச்சு நைட் அரச்சா கூட மறுநாளைக்கு காலைல ஊத்துனாலு அது புளிச்ச மாயே தெரியாது ஒரு நாள் ஃபுல்லா வைக்கணு நானு ஒரு நாளு எட்டு மண்நேரத்துக்கு புளிக்கவைக்கனு அந்த மாவ அதுக்கு தாண்டியே புளிக்க வைக்கணு அஹ இல்லல்ல எட்டு மண்நேரமா காலைலேந்து பத்து மணிக்கு பத்து மணினா பன்னெண்டு மண்நேர ஆவுதா அப்பயுமே புளிப்பு அந்தளவுக்கு வந்திருக்காது அதா அப்ப நா வந்து வெந்தய வந்து கம்மியா போடுறன்னு நினைக்கிற அதனாலதா புளிப்பு அவ்ளோ வர மாட்டது
ம்
நா அது கொஞ்சொ ஒயிட்டா இருக்கு இட்லின்ட்டு வெந்தயத்த கம்மிப்படுத்துறப்ப இட்லிக்கு அது நல்லாதா இருக்கு தோசை இவே போடுறது நல்லாதா இருக்கு இருந்தாலுமே இந்த டேஸ்ட் நம்ம இட்லி சாப்பிடுறப்ப ஒரு டேஸ்ட் வரும்ல பழைய அந்த அந்த ஃபீல் வர மாட்டது
அததுதா எங்க ஓப்படியாரோட அம்மா வீட் ட்ல மாவு எப்படின்னா ஒரே ஒரு இட்லி மாவுதா அரைக்கிறாங்க அந்த இட்லி மாவுலயே குழிப்பணியார கார குழிப்பணியாரன்னு ஒன்னு செஞ்சாங்க அதுல கொஞ்சோண்டு வெல்லத்த அதுல இன்னொரு கிண்ணத் துல மாவு அதே மாவு எடுத்து இனிப்பு பணியாரன் செஞ்சாங்க எல்லாமே சூப் ப்பரா இருந்துச்சு நல்லா அதாது டேஸ்ட் வைஸ் ஆ ஹோட்டல்லல்லா சாப்ட்டோம்னா எப்டி இருக்கு அந்த மாதிரி இட்லி த்துனாலு நல்லா இருக்கு தோச ஊத்துனாலு கிறிஸ்பா சூப்பரா இருக்கு அதுலயே குழிப்பணியார செஞ்சாலு நல்லாருக்கு ஆ அந்த அது அது என்ன பக்குவோ அவங்க சொல்றாங்க ஆனா என் நம்ம அரைச்சா அந்த டேஸ்ட் டு வர மாட்டேங்குதே
ஆமா
நல்லாருந்த சி நா அதா நெனச்சிட்டே அய்யோ இதுக்கெல்லா ஒரு இது வேணு போல இருக்கு இந்த மாரி செஞ்சா எல்லாரு பாராட் டுவாங்க
அத எங்க மாமியார் வீட்லயு தா பாட்டி செய்யறப்ப நல்லாதா இருக்கு அவங்க செய்யற பக்கவமு எனக்கு புடிக் க்கு அதுவு நல்லா இருக்கு என்னமோ அங்க போய் இட்லி சாப்ட்டா எனக்கு புடிக்கு வேற எது
இவங்க இவங்க என்ன பண்ணாங்க குழி பணியாறத்துக்கு இந்த அ கடல பருப்பு கடுகு கடல பருப்பு வெங்காய கொஞ்ச நெறைய சின்ன சின்னதா அரிஞ்சு போட்டுகிட்டாங்க பெரியவெங்காயத்தயே சின்ன சின்னதா அறிஞ்சி போட்டுக்கிட்டாங்க கொத்தமல் லிய நல்லா கட் பண்ணி அதையு அதுலயே போட்டு நல்லா வதக்கி லைட்டா உப்பு போட்டு அந்த மாவுல த ரெண்டு கிண்ணத் துல ஒரே மாவ ரெண்டு கிண்ணத்துல எடுத்து வச்சிருந்தாங்கல்ல ஆ அதுல வதக்கி இத கொட்டிட்டாங்க அவ்ளதா அத அப்டியே ஒடச்சிம்னா வேக வச்சு அதை ஒடச்சி சாப் ப்புடும் போது அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சி
ஆ ஆ
ம்
பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலா என்னமோ ஒட் ஒடம்பே டயடா இருக்கா அதனாலயே வந்து ஒன்னு செய்ய முடிய மாட்டேங்குது முன்ன மாதிரி ஒரு சுறுசுறுப்பாவே ஒடம்பு இருக்க மாட்டது
இவ்ளத்துக்கு நமக்கு இப்ப எல்லாத்துக்கு மிஷினு அப்போல்லா எல்லாமே கையாலையே கொடகல்லு அப்பற அம்மி இதுல அரச்சி அதுல சாப்பாடு செஞ்சி வெறகடுப்புல சமச்சி இப்படி சாப்பாடு செஞ்சு ஆனா டயத்துக்கு சாப்பாடு வச்சுட்டுவோ நாம் பாரு எல்லா கேஸு மிக்சியில ஒரு திருவு திருவி அரைக்கிறதுக்கு அந்த சட்னி அரைக் க்க முடியலங்குற கிரைண்டர்ல மாவு போடுறதுக்கு ஐயோ மாவு அரைக்கணுமாங்குற மிஷின்ல தூக்கி அப் பந்த அளவுக்கு உடம்ப சொகுசா வளத்து வெச்சுக்கிட்டு ஆ இதெல்லா என்ன வாழ்க்க இது நம்ம வாழ்றோ
ஆமா
உண்மையிலே யோசிச்சு போ அப்ப கையால செஞ்சவங்க என்ன அலப்புப்பட்டுக்கிட்டா உக்காந்துருந்தாங்க
வெள்ள அப்ப வந்து சாப்ட்டதுமே கொஞ்சம் சிறுதானியெல்லா நம கொஞ்சம் சேத் துக்கணு அது வந்து வொடம்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து குடுக்கும் இந்த கை காால் வலி மூட்டு வலி ஆ அதசேத்து கழிப்பா
அத அரைக் கிறதுக்கு அலப்புப்பட்டுகுட்டு உக்காந்துருந்தா சா அப்ப சாவுங்கிறியா
இல்லச்சச்ச அப்பல்லா சொல்லல செஞ்சாதா கொஞ்ச கொஞ்சமா சேத்துக்கிட்டாதா இப்ப அம்மா காலத்துல இப்ப அறுவது வயசு ஏ அறுவத்தஞ்சு வயசுக்கு அது கால்வலி வருதுன்னா இப்ப நமக்கு இப்பையே கால்வலி கை வலின்னு நம்ம உக்காந்துருக்கோமுல இப்ப நம்ம புள்ளைங்கல நம்ம நெலம
இல்லல்ல உண்மையிலே நா திருந்தணுன்னு தா நெனைக்கிறே ஆனா அந்த வொடம்பு தா ஒத்துழைக்கவே மாட்டங்கிதே
இல்லல்ல அதுதா நம்ம கொஞ்சகொஞ்சமா தா மாத்தணு நம்ம வொடம்ப நம்ம தா கொண்டுட்டு வரணு நானு அதுக்கு முயற்ச் சி பண்றே எனக்கு மெயினா இப்ப மொதல்ல மாத்த வேண்டியது என்ன தெரியுமா எனக்கு அந்த தலைக்கு வந்து நம்ம போட்றம்முல ஷாம்பு கொஞ்ச வந்து வீட்லயே அத வந் து அரேஞ்ச் பண்ணி நானாவே செய்யணுனு ரொம்ப முயற்சி பண்றே என்னமோ அதுக்கு ஒரு நேரஃஒழிய மாட்டேங்குது எனக்கு
எனக்கு என்ன தெருமா ஆச
ஆ
இந்த இவ்வளோ பேருக்கு ஹேர் ஆயில்னு ரெடி பண்ணி எல்லா ஆளுக்கு ஒரு பேர வெச் சிஹேர் ஆயில் விக்குதுவோ நம்ம ஊட்ல உள்ள ரெண்டு புள்ளைகளுக்கு நம்ப ரெண்டுபேரு மொத்தோ நாலு பேர் தா வூட்ல இருக்கோ அந்த வூட்ல உள்ளவங்களுக் கு ஒரு ஆயில நம்ம கொள்ளையில எல்லாமே மருதாணி இருக்கு கருவேப்புல இருக்கு எதுவுமே கொறச்ச கெடையாது எல்லா இருக்கு செம்பருத்தி இலையில இருந்து செம்பருத் திப்பூ எல்லா கிடைக்குது கையாந்தர கெடைக்குது நம்ம இதெல்லா போடலனாலு அட்லீஸ்ட் அந்த கருவேப்பிள்ளையாவது அதுல போட்டு நல் லா காய்ச்சி அந்த தண்ணி அந்த சாரி அந்த எண்ணைய தேய்ச்சி குளிக்கலா தேய்சுக்கலா அப்டின்னு தோணுது அத ஒரு டைம் ஆனா பண்ணுன தேங்காண எதுத்த வீட்டுல தேங்காண ஆட்னாங்க ஆடிட்டு வந்தாங்க அந்த எண்ணெய அவங்கள்ட்ட வாங்கி வெச்சிருந்த ஒரு லிட்ரு அதுல அர லிட்டர ஊத்தி அதுல அப்டியே கருவேப்பிள்ளய அப்டியே பச்ச கருவேப்பிள்ளை அப்புடியே எடுத்து அப்பேடியே போட்டுட்டே அது அதுலயே நல்லா அப்பிடியே இழுத்து இழுத்து இழுத்து அப்டியே பொறிஞ்சி அந் த எல அந்த எலையை அப்டியே ஊற வெச்சுட்ட மூடி போட்டு மூடி மூணு நாள் கழிச்சுதா அந்த தேங்கா எண்ரய யூஸ் பண்ணே அதுல அப்டியே கிரீன் கலரு அந்த எண்ண அவ்ளோ நல்லா இருந்துச்சி அந்த எண்ண வாசமா அப்புற என்னா பண்ண அந்த கிறிஸ்பினஸ் ஷு அந்த எலையில கொறையவே இல்ல அந்த எலைய எடுத்து இட்லிபொடி அரைச்சிட்டே அப்டியே கடல பருப்ப வறுத்து போட்டு பூண்டு இதெல்லா போட்டு அப்புடியே இட்லி பொடி அரைச்சிட்டே கருவேப்புள்ள பொடின்னு நல்லா இருந்துச்சு இட்லிக்கு அதுக்கு சூப்பரா இருநது ஏனா எண்ணயிலே வேற பொரிஞ்சிருக்கா அந்த ருசியு நல்லாதா இருந்துச்சி
இல்ல இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியும் ஒரு கருவேப்பிலை வீட்டுல இருக்குங்கிறப்ப நீ அதை செஞ்சு சாப்பிடு டெய்லியுமே கருவப்பிள்ளை தொவையல அரைங்க என்ன இப்ப
உம் தேங்காய் வச்சு அரைச்சாதான் திங்கிறோம் சும்மா அரைச்சு பண்றோம் ஆஹ் ஆனா தேங்காவும் சேர்க்கணும்
பண்ணனும் இல்லையா
அதான் அம்மா மாறாம எந்த மாற்றமும் வீட்டுல வராது
உண்மை தான்
மாறுறேன் மாறி காட்டுறேன்
அந்த எண்ணைய்க்கு எது பூந்தி கொட்ட இருக்குல அத வாங்கி வெயில் காய வச்சு அது கொஞ்சம் சிரிய இருக்குள்ள அது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டுறாங்க அப்டிதான் பண்றானுங்க சாம்பு வெந்தயம் பூந்தி கொட்ட அ சீயக்கா அப்பறம் நமக்கு என்னன்ன வேற என்ன கத்தால போட்டுக்கிறானுங்க கையில எடுக்கிறது எல்லாத்தையும் போட்டா ஒரு நாள் ஊரி இருக்குதுல்ல அப்டியே மிக்சியில போட்டு அடிச்சு வடி கட்டிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு வார அத ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாமா எந்த பிரிசர்வேட்டிமே யூஸ் பண்ணாம அதுக்குன்னு பிரிசர்வேட்டிவ் அத வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கறது கெட்டுக்க கெட்டே போகாம இருக்கிறதுக்குன்னு இருக்கு அத வாங்கி போட்டா அது கெட்டு போகாம எவ்வளவு நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் போல
ஆஹா
அந்த மாதிரி செய்ய வேணா ஏன் நம்ம அதுல கெமிக்கல்னே ஒண்ணு யூஸ் பண்ணாம வார ஒரு வாரத்துக்கு வச்சு போமே அலப்பு அப்பாதா நம்ம நார்மலாதா அலுப்பு பிடிக்கிறோம்னு தெரிஞ்சு போச்சு கொஞ்சமா செஞ்சு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வேணா வெச்சுப்போம் ஃப்ரிஞ்ல வச்சு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வீணா போகாம இருக்கும் கொதிக்க வைக்கிறதுனால வீணா போவாது ஒரு வாரத்துக்கு க்கு அப்டி செய்யலாம் அப்டின்னு நெனச்சட்டு இருக்கேன்
செய்யி செஞ்சிட்டு சொல்லு அப்பதான் நானும் செரி நீ செய்ரியேன்னு ஒரு ஆர்வத்துலதாவது ஏதாவது ட்ரை பண்றதான்னு பாக்குறேன்
ம்
காலு ஒரு பத்து நிமிஷம் தான் நடக்குறேன் அந்த பத்து நிமிஷத்துல கால் வீங்கிகறது வந்து
இதுதா இது ஏன்னா இப்போ நம்ம வயசு இ தேர்ட்டி பிளஸ் ஆயிட்டா நம்ம வந்து போனு அது எல்லா நம்மதான் பாக்கணும் சாதாரண விஷயம் நேத்தி லைட்டா ஒரு இடி இடிச்சுது அதுக்கு சுளுக்கு புடிச்ச மாதிரி ஆயிட்டு இது வரைக்கும் சுளுக்குலாம் எனக்கு புடிச்சது இல்ல அவ்ளோ வலி நான் அப்பதான் நினைச்சேன் ஒண்ணுமே இல்ல லைட்டா இடிச்சதுக்கு இவ்வளவு வலியா அய்யய்யோ நம்ம அவ்ளோ வீக்கா இருக்கோமா அப்டிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு
உண்மை தான் வீக்காதான் இருக்கோம் கண்ட கால வலிக்குது அப்டியே இந்த கால் நுனி இவ்வளவுத்துக்கு ம் எக்சசைஸ் பண்றதே நான் செரி கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணுங்கறதுக்கு தான் எனக்கு எக்சசைஸ் பண்ணாலே வலிக்குது
இப்போ என்ன பண்றது இல்ல இல்ல உடம்புக்கு கொஞ்சம் சத்தா சேர்த்தா ஒரே நாள் மாறாது கொஞ்ச கொஞ்சமாதான் மாத்தணும் மொதல்ல கொஞ்ச கொஞ்சமா ஏதோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச செஞ்சு செஞ்சுட்டு
எங்க ஊர்ல ஒரு ஆத்தா அப்டியே அது ஸ்ட்ராங் லேடி அவங்க
ஆமா உண்மதா
வேறு எதுவுமே சேத்துக்க மாட்டாங்களா பயரு தானா பயரு கொழம்பு பயரு பாயசோ பயரு எல்லாத்துலயு மிக்ஸ் பண்ணிப்பாங்களா என்ன பண்ண போற அந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி பாரு அப்டயே கல்லு மாரி இருப்பாங்க
உண்மதா உண்மதா பயரு ரா கேழ்வரகு இதெல்லா கொஞ்ச கே எல்லா சேத்துக்கணுந்தா உண்ம
அவங்க வூட்ல வேற எதுவு இந்த சிறுதானிய பெருதானிய அதெல்லா எதுவு கெடையாது ஒரு தானியந் க்ஷதா பயருதா சீக்ரட் ஆஃப் பாட்டியோட எனர்ஜி ம்
செய்யணு தா செய்யணு தா
அதனால இனிமே எல்லாத்தையு கொஞ்ச கொஞ்ச பயர மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாக்கோனு இருக்கோ நம்ம ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு ஆக்டிவ் ஆயிட்டாவே வீடு சுத்த பண்ணிடலா பிள்ளைங்கள கவனிக்கலா நல்லா
ஆமா ஆமா
பாப்போ சின்ன பாப்பா என்ன பண்றாங்க
அது இந்த கேமு அந்த ஆன்லைன்ல போட்டு வாங்கனேன்னு சொன்னேன்னே அந்த காயின எல்லா எடுத்து வெச்சு அடிக்கிட்டு உக்காந்துருக்கா
தெரியுதா அது என்னன்னு இல்ல
சும்மா இல்ல இல்ல அந்த அளவுக்கு தெரியாது வந்து ஒரு அளவு ஒரு விவரோ தெரிஞ்சாதா விளையாட முடியு அந்த அளவுக்குல்ல தெரியாது அந்த டைச மட்டு உருட்ட தெரியு இந்த சின்ன சின்ன காயின்னா இது காயின்னு அந்த மாரி தெரியு அந்த அளவுக்கு தா தெரியு டைசா போட்டா இத மூவ் பண்ணணு அந்த அளவுக்கு தெரியு ஏன்னா அவளுக்கு ஒன் டூ த்ரீ எல்லா தெரியாதுல்ல எத்தன அடுக்கணு செய்யணு போகணு அதெல்லா தெரியாது அதனால அந்த அளவுக்குதா செய்வா
பரவால்ல இந்தமாரி ஏதா நா இப்ப நேத்து ஒரு இதுல பாத்தே அதுல என்ன தெர்மா பண்றாங்க நம்ம காசு குடுத்து ஒரு ஒரு பொருளு வாங்கறோம்ல இப்ப ஒரு பொருள